ஹலோ
என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க ம் அ நலாருக்கா
நா வந்து இப்பதா ஆஃபீஸோட ஒர்க்குக்காக ஸ்டார்ட் பண்ணலானுக்க
உஹ்ம் செரி செரி அப்புறோ என்ன வேற வேல முடிஞ்சிருச்சா காலைல
காலைல முடிஞ்சுது ப்ப இப்ப வேலைலா உட்காந்தோனா திருப்பி நா மதியோ ஒரு மணிக்கு போல சமைப்போ மதியோ லஞ்சுக்கு
செரி செரி இப்போ வண்டது உ
புரில இல்ல இல்ல நா ஒர்கிங் ஒர்க் ஒர்க் ஒர்க் பண்ணிட்தா இருக்கே
ஓகே ஓகே
நீங்க
நா வீட்டுல உ ஹவுஸ் ஒய்ஃப் தா கல்யாணோ ஆயிடுச்சிங்களா
ஆ ஆமா ஆமா
அப்புறோ என்ன சாப்ட்டிங்க காலேல
தோச இன்னைக்கு சிக்கன்
ம்
ம் நீங்க என்ன சாப்டிங்க
நா வந்து சப்பாத்தி சிக் சிக்கன் கிரேவி
காலில சப்பாத்தியா
ஆமா ஆமா நைட்ல ஒரு மாரி ரொம் அப்டி வேறு வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிடுது அதனால்ல செரி காலையிலயே பண் சரி இல்ல நைட்டுக்கு அந்த தோசைய போட்டுருவோ
ம் ம்
சபாதி ஈஸியே செரி அத நைட்டுக்கு போட்டுருவோ சப்பாத்திய காலைல செஞ்சுருவோ காலைல கொஞ்சோ ஆக் சத்திவா இருக்க மாரிக்கு நமக்குமே நைட்ல எனக்கு தூ பக்கோ வந்துருதா வரு கொஞ்சோ உடம்பு வேர டையடா ஆயி ப்டிதா நல்ல சரி ஏதாவ ஒன் செஞ்சு அவக் முடி வச்சணு அப்டின்றதெல்லா அந்த தோசைய செஞ்சுருவோ நைட்
அது அது அதுதா
அ அப்புறோ மதியோ என்ன சமையல்லா இரு இருப்பீங்க
மதியோ வந் அது அதா சிக்கன் கிரேவி த் இல்லையா ஆனா ரைஸ் மட்டு செஞ்சுபோ ரசோ
ம்
ஆமா அதா ரைஸ் மட்டு சூடா ஒரு ஒரு மணி போல வடி வடிச் செரி
ஓ செர் செர்
காலைல டிபன் அன் தோச எதாது
அதுதா இதேதா செஞ்சுட்டா ஒரே வேலையா முடிஞ்சிரு கசாதம் மட்டு சூடா வச்சிக் நாங்க அந்த சிக்கன் கிரேவிக்கால்லா செஞ்சு சப்பாத்திக்கு வச்சாச்சு மதியம் சாப்பாடுகு அதே வச் சரி சரி கொஞ்சோ ஒரு பொழுதனிக்
ம் ம் ஆமா அது வச்சுட்டுனா மொ அதனால அப்டியே ஃப்ரீ ஆயிரு
ம் பசங்க இருக்காங்களா உங்ளுக்கு
இல்ல இல்ல எனக் இப்போ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இப்தா ஆச்சு மேரேஜ் அண்ட்
செர் செர் செர் செரி ஓகே சிஸ்டர் அப்றோ எனக்கு ரெண்டு பசங்க பெரிய பையன் வந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ரெண்டாவ்து பைய் ஒன் வந்து யு கே ஜி ச்சீ எல் கே ஜி
ஸ்கூல் பேய்
ம் இரண்டு பெறும் போய்ட்டாங்க அதனால தா கொஞ்ச ஃப்ரீய இருக்குறோ என்னனா அவனுங்கள வச்சு மேய்கறதே எனக்கு பெரிய வேலயா இருக்கும் இந்த சாட்டர்டே சண் டே அதனாலே என்னுடைய ஒர்க்க பாக்கவே முடியாது அவனுக ரெண்டு பேருமே வீட்ல இருப்பானுங்ளா மல் முடிவே முடியாது சுத்த மாரி இப்டி நவுரக்கூட அப்டியு இப்டி நம்ம நவுந்தா வும் கண்ணு முன்னாடிலந்து இப்டி சௌண்டத் ரெண்டு பேரும் அடிச்சு கிடிச்சுட்டு இது பண்ணுவானுங்க வேளையாடுவானுவ அது நமக்கு பயமாருக்கு எங்யோ போய் இடிச் இப்டி தள்ளம் போது தள்னா டம்முனு போய் எங்யோ இடிச்சி ரத்தோ வந்துருது அதனால்வே பயந்துகிட்டு இந்தப் பசங்க இருக்கும் போது நம்ம என்னுடைய ஒர்க்கே எதுமே பாக்கவே முல்ல அவனுங்க ஸ்கூலுக்கு போன தா இதுக் அப் இப்ப தா ஒர்க்லா பாக்க முடிதே ஆன் லைன் ஒர்க்லா
ம் நீங்க எப்பந்த ஒர்க் பண்றீங்க இதுல
நா ஒரு ஓ ஒன் அண்டு ஆப் வீக் இங்க தா ரீ ஒர்க் பண்ற வீக்தா ம் நீங்க இது வேற ஏதாவது ஹோம் பிஸ் பிஸ்னஸ் எதே பண்றீங்களா வீட்டுலே இருந்தே
ம் ம் இந்த வேலே சரியா இருக்க ஆபீஸ் ஒர்க்கே
ம் நீங்க ஒர்க் பண்றீங்களா வெளியில ஆஃபீஸ்
ஆமா ஆமா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றது வீட் வீட்டுல இருந்தே ஓர்க் பண்றே இப்போ டுமன்தா மட்டு
உம் உம் சரி சரி அப்புறம்
நீங்க என்ன ஏதாவது ஆ போகுது ம் ஒரு பக்கோ வீட்டு வேல ஒரு பக்கோ ஆஃபீஸ் வேலன்னு போகுது
உம் எங்காச்சி இந்த லீவ் ல்ல எங்கே வெளில போயிருந்தீங்களா சம்மர் லீவ்ல
ம் ஹ்ம் எங்களுக்குளா லீவே கெடையாது நாங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்தாதானே லீவு ஆ பேஸ் எனா
அப்டிங்களா சரி சரி
ம் நாங்களா எடுத்தாதா ஒன்டே டூடே அவுளதா குடுப்பானுங்க அதுக்கு மேல தர மாட்டானுங்க
ஓ அப்ப இது மாரி லாங்ட்ராவல் அந்த மாரிலா போக மாட்டீங்களா
ம் ம் எங்க லீவ் கெடச்சாதா ஏதாவது கவர்மெண்ட் லீவோடு வருலே இதுதா வீக் எப்டியே வந்து ஏதாவது சாட்டர்டே சண்டே லீவோட ஒரு மண்டேயில்ல ஃப்ரைடே வந்துச்னா அப்ப ஒரு மூணு நாள் லீவ் கெடைக்கும் அப்பத்தனோ நம்ம ஒரு நாள் எடுத்தோனா ஒரு நாலு நாள் லீவு கெடைக்கோ அந்த மாரிதா கெடைக்கு அது அது மேலல்லா கெடைக்காது
செரி செரி ஹலோ
லாங் லீவல்லா எடுப்பாப்பமே ஆ கேக்குது ஆ கேக்குது கேக்குது
ஆ இல்ல இல்ல கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
லாங் லீவல்லா ரொம்ப எதிர்பார்க்க முடியாது
ஆஹ
ம்
சேரி எங்களுக்கயேல்லா இப்போ நாங்க இப்ப லீவ் விட்டுயிருந்தாங்க பசங்களு கன்னியாகுமரி போயிருந்தோ
ஓ உங்க ஊரு
அதுதா சொல்லகுடாதுல்ல
அப்ப இதுல சொல்ல அதையும் சொல்ல ஊரு ஊரை பத் இப்டி சொல்லக்கூடாது
ஆமா நம்மளோட இது சொல்லக்கூடாது நாங்க கன்னியா குமரிக்கு போயிருந்தோ இந்த வருஷ இந்த வருஷ லீவுக்கு பசங்க வந்து கொஞ்சம் பெருசாய் திங்களா வெவரம் உங்களுக்கு தெரிய னு இந்த இடத்துக்கு போறது அது மாரி அப்டினு அது கூட்டிட்டு போங்க அப்டின்னு பசங்களுக்கு சொல்றாங்களா தெரியதனால அவுங்க அப் பா என்ன சொன்னாங்க இப்ப பசங்களும் பெருசாயிட்டாங்க நெறைய இடம் அவங்களும் தெரிந்சு க்கணும் அப்டின்றதுக்காக கன்னியா குமரிக்கு போயிட்டு வந்தோம் இப்ப கன்னியாகுமரி போயிட்டு இப்ப இந்த புக்குல போர்த்து ஸ்டாண்டர்ட் புக்ல ஏதோ ஒரு வருது அத பாத்ததும் அந்த கன்னியாகுமரி சேலை மாரி அப்டியே இருக்கு பாரம்மா திருவள்ளுவர் சிலையாம் பாத்தா அ அ அதனால அதான் அவங்க அப்பா சொன்னாங்க அதுக்கு தா வந்து பசங் கள வந்து இந்த மாரி கூட்டிட்டு போனும் நம்ம இன்னும் நெறைய இடம் கூட்டிகிட்டு போனும் பசங்க நெறைய தெரிஞ்சுக்க வேண்டியது நெறைய இருக்கு
இப்ப தெரியும் உனக்கு
நாளைக்கு வரும் தெரிய ஆரம்பிக்கும்
ம்
இல்ல
ம் ம்
அதனாலயே எங்கயாது லீவு விட்டாவே எங்கயாவது போயிடுவாங்க சாட்டர்டே சண்டேனா பத் பக்கத்துல எங்கயாவது சுத்தி பாக்கா போயிடுவாங்க இத மாரி ஏதாவது லாங்கா ஒன் வீக்கிட்ட லீவ் வந்துச்சுன்னா லாங் டராவல் போய்ட்டு வந்துடுவோம் ஏன்னா பசங்களுக்குமே நமக்கு வீட்ல இருந்து ந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா எங்க தா எங்யாது வெளில போனாதா நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குமே ஆ போ அப்புறோ நீங்க இப்ப என்ன பண்றீங்க
இந்தோ இப்பதா வேலைய ஆரம்பிக்கிறே லாப்டாப் எடுக்கு இப்ப பதினொன்ற ஆயிடுச்சு இல்லையா சரி அப்டியே ஆண் பண்ணிட்டே அப்டியே ஒரு ரெண்டு கல் பேச நா இப்பதா ஸ்டார்ட் பண்ணிக் ரவா
நீங்க எத்த நாள் ஆகுது
நா இப்போ டு மினி இதா டாஸ் அசைன் ஆயிருக்கு
ஓகே ஓகே ஆ அ
ஃபஸ்டு நா சாட்டே தா இருதுது பண்ணே எனிக்
ம் நீங்க ஆன்லைன்ல இப்ப சென்னைல ஒர்க் அதா ஒர்க்ஃப்ரம் ஹோம் வாங்கிடிங்களா
நீட் ஆமா சென்னையில தா இருக்குற ஆனா வர்க்ஃப்ரம் ஹோம் வந்து இப்ப டூ மந்த்ஸ் அவுங்களே குடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டே இப்ப காலைல லேட் இது ஆயிடுச்சு திருப்பி நைட்டு லேட் ஆயிடுதுல்ல அதனால அவுங்களே ஒர்க் பன் டூ மந்த்ஸ் இந்த ஜூன் வரி குடுத்துருக்காங்க அ அதுக்கு அப்புற தா தெரியு திருப்பி ஜூலை மன்த் என்ன பண்ணுவா ம் ம்ஹ்ம்
ஓ சரி
சரி அவங்களா குடுக்கு போது நம் யூஸ் பண்ணிக்க வேண்டிதானே
ஆமா வீட்ல இருக்றது நமக்கு நல்லது தானே போய்கிட்டு ட்ராவல் அதுவு சென்னைல்லா ஒரு ட்ராஃபிக் வேற ல அதெல்லா கடந்து நாம போயிட்டு வர்றது அதெல்லா அது வீட்லயே இருந்து பண்றது நல்லா இருக்கு
ம்ஹும்
து ஆன்லைன் ஜாப் கெடைக்குங்ளா?
என்னங்க
ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஜாப் அந்த மாரி எதா கெடைக்குங்ளா?
புரில
அந்த மாரி வேலய ஆ அந்த மாரி
அந்த மாரி எ துவு எனக்கு இதுவா தெரில எது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி எதுமே தெரில
ம் ம்
தா நா உங்களு சொல்றே
இப்ப ஒரு ஆஃபிஸ்க்கு போயிட்டு அவுங்களா குடுத்தாதானம்
ஆம்மா இ அந்த மாரிதா நா பண்ணி செக் பண்ணலா நறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருக்குங்க ஆனா அ தல ஏமாத்துறானுங்க
ஆ ஆ ஓகே ஓகே அந்த மேரி பண்றா அப்டின் அமௌண்ட்ட ஒர்க்க வாங்கிட்டு அமௌண்ட் போடாம அந்த மாரி
இப்ப வேலைய வாங்கிட்டு இது சரியில அது சரியிலன் காச ஏமாத்தறது அந்த மார்லா நறைய நடக் க்குதுன் சொல்றாங்க ஆனா நா எதுவு பாத்ததில்ல ஆனா சொல்றதுதா அதனால நமக் கு நம்பிக்கையா இருந்தாதானெ இன்னோர்த்தருக்கு சஜஸ் பண்ணமு டியு அதுனால இது வரையு நா எ நறைய பே எங்கிட்ட கேப்பாங்க
ம் ம்
ஆனா நமக்கு எதுவுமே நம்பிக்கையா யார்னா போயிருந்தாதா நம்ம சொல்லி சஜ்ஜஸ் பண்ண முடியு அப்பற நம்ப சொல்லி அதுல எதுனா ப்ராப்ளனா நமக்கு எதுக்கு அப்டின்ற மாரிதா நா யோசிப்ப நமக்கு நாலு தட நம்ப நா நல்லா இருந்தாதா நம்ப இன்னொர்த்தர்கே சஜ்ஜஸ் பண்ணுவோ நா நார்மலாவே ம் இல்ல இப்ப நம்பளே கூட பண்றொன்னா ஓகே இல்ல தெரியு நம்பிக்கையா இருக்கு அப்டின்றத தெரியு நம்ப பண்ணோ சொல்லா தெரியா தெல்லா நம்ம போய் இன்னொருத்தருக்கொச அட்ஜஸ்லா பண்ண முடியாதுனால ஆ நெறைய பேர் கேப்பாங்க நீங்க போட்டு பாருங்க ட்டோன்னா இந்த ஜூன்லதா வரு அப்டின் சொல்லுவாங்க பட் அது எப்டி இருக்குன்றதெல்லா நமக்கு தெரியாதில்ல
ஆமா
அதனால அந்த மாரி மட்டு சொல்வே இந்த ஆப்ஸு இந்த ஒரு ஆப்ல போனா ஒரு இதுவு இருக்கு அது வேண்ணா ட்ரை பண்ணி பாருங்கன்தா சொல்லுவே நம்பிக்கையாவு நமக்கு தெரியாது
எதுமே ஆமா
ணிருந்தா நமக்கு தெரியு
ஆமா ஆமா
ம் ம் அதனால இந்த மாரி இருக்கு ம் இருக்கு இந்த மாரி இருக்குச் ஆனா நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்ங்க அது எந் அந்த அளவுக்கு இதுவு இல்லன்றத நா சொல்லிருவே இப்பிடி சொல்லிடுவே அட்லீஸ்ட் ஒரு ஆப் இருக்குன்றது தெரியு எனக்கு ஆனா அது அதுக்குள்ள எப்டி இருக்குன்றதெல்லா நமக்கு தெரியா து ஆ நீங்கதா ட்ரை பண்ணி பாக்கணு அப்டின்னு சொல்லிருவ நா
ஓ சேரி சேரி என்ட்ட பேசுனது ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் பாய்